சேரி ஹலோ ஹலோ கேக்குதாப்பா ஹலோ
எஸ்மி கேக்குதா
கேக்குதுங்க்ளா உங்க வாய்ஸ் எனக் கேக்லியே என்னலா சொல்லுங்க ஆஹ் ஆஹ் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க
நா பேச்றதுச்சா எனக் கேக்கல நா பேஸ்
ஆஹ் இப்ப கேக்குது இப்ப கேக்குது இப்ப கேக்குது இல்ல இல்ல இல்ல இப்ப கேக்குது உம் இப்ப கேக்குதா கேக்குதா இப்ப க்ளியரா அதாதா இல்ல இல்ல கட் பண்ணு ஆமா ஆமா ஆமா ஆமா
இல்ல சில பேர் லைன் கெடைக்கலன்னா பண்ணிடுறாங்க அவங்களுக்கு அதனால அவங்களுக்குமே பெனிஃபிட் இல்ல நம்மளுக்கு பெனஃபிட் இல்ல என்ன வேஸ்ட் ஆயுடு இப்ப நீங்க தா பண்ணி
ஆஹ் கரெக்ட் தா கரெக்தா ஆமா அந்த மாரி தா பண்ணி ரெண்டு கால் வேஸ்ட் ஆயிடுச்சி பாவ ம் ம் ம் ஆ
நம்மளுக்குமே ஜீரோ ஜீரோ தா காமிக்குது அந்த அமௌன்ட் ஏறாது
அப்டிதா ச்சா ஆ அப்டி தா காட்டுது ம் ம்
பேசக்கூடாதோ சேரி ஓகே தோழி அப்ற
அப்ற சொல்லுங்க தோழி நாளைக்கி என்ன ஸ்பெஷல்
நாளைக்கு என்ன ஸ்பெஷல்னு தெர்ல நாளைக்கு எந்திரிச்சாதா தெரியு
சேரி சேரி இங்க மார்க்கெட்லா பக்கமா இல்ல தூரமா போய் வாங்கிட்டு வரணுமா
அதிகபட்சோ மட்டன் சிக்கன்லா ஃபோன் பண்ணா வந்துரும் அதுக்கே வாங்குறவங்க
ஆ ஆ ஆ ம் நல்லா இருக்குமா ப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷாருக்குமா
தா இருக்கு
ம் சேர் செரிங்க ம் இந்த ஆ
பெரிய மீன்னு இந்த மாரி கொண்டுவாங்க அப்டின்னு சொல்லிருந்தா கொண்டுவந்துருவாங்க அது இல்ல அப்டின்னா மீன் மட்
கொஞ்சோ உங்க உங்க வாய்ஸு உங்க வாய்ஸ் குற குறன்னு கேக்குது
அப்டியா இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது ஆ
செரி செரிங்க நைட் டைம் ரூம்ல இருக்கே கொஞ்சோ சவுண்ட் மெதுவா பேசுற வேற ஒன்னுயில்ல
அதா அதா அதா ம் மழ வரா மாரி இருக்கு அங்க
ஆமா இங்கயு மழ வர
ம்
நடந்து போற தூர போய் மீன் வாங்கிட்டு வரது நடந்து போற தூர தா
ஓகே ஓகே அப்பன்னா அப்பன்னா பரவால்ல ம் எங்களுக்கு இங்க கொஞ்ச தூர போணு அவ்ளோ தா மார்க்கெட்லியே பக்க தான் மார்க்கெட்ல இருந்தாலு நல்லா இருக்கு ஒ இருந்தாலு இங்க வாங்கறது கெடையாது அங்க கொஞ்சோ இன்னு தள்ளி போனா ஆ இதுலே ஒரு ஒன் கே ஜி டூ கே ஜிலயு குடுப்பாங்க
ஆஹ்
அப்டியே வாய்ன்ட்டு வந்தர்றது
சேரிங்க தோழி
உம் சேர் நீங்க ட்ரை பண்ணுங்க நா மார்னிங் சொன்னல்ல ஒரு விஷ்யோ ஸ்டிச்சிங் பண்றதெல்லா அது ட்ரை பண்ணுங்க ஆமா ட்ரை பண்ணுங்க விட்டுடாதீங்க
ஆஹ் கண்டிப்பா தோழி
இது ட்ரை பண்ணிங்னேனு இதெல்லா நம்மளுக்கு எதுனா ஒரு ஐடியா ஒன்னு வர்
கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் செரிங்க தோழி அஹ் ஆஹ் வேற ஏது இது இருந்தாலு சொல்லுங்க என்னன்னாலு வேற எதாவ்து ஐடியா இருக்குந்தா ஃபாம்ல நீங்க தனியா அவ்ங்ளுக்கு ஃபார்முல பண்ணிக்குடுப்பாங்ளா ஒரே ஒரு தடவ சொல்லுங்க தோழி
அதா சொல்லி வைங்க நீங்க பக்கத்துல அக்கம் பா அக்கம் பக்கத்துல வச்சிபாங்ள க கடல்லா டைலர் கடலா இப்டி கடலா அவ்ங்ககிட்ட கேளுங்க இந்த மாரி ஃபால்ஸ் பண்ணி தரே சாரி
வேற என்ன
ஆஹ்ஹ இதுயே சொல்றே சாரி சாரிலா இருக்குல அந்த மாரி சாரி சுங்கு போட்டு தர மாரி அப்டி சொல்றே அப்டின் சொல்லுங்க இந்த சாரிலா பார்ட்ருல சுங்கு போட்றா மாரி கில்ல அந்த மாரி ஐட்டலா கூட இது செரியான வேல்யூ
ஆஹ் செரிங்க தோழி செரிங்க தோழி
யா பாருங்க இப்ப என்னா ஒருத்தவ்ங்கிட்ட சாரி கேட்டீங்னா இந்த பார்டர்லநாச்சு பீரோல்ல அந்த ஒரு ஒரு சாரி எ ச்சு நீங்க ஒன் ஒரு ஒரு ஏயா எழுத்து எடுத்துட்டு கொஞ்ச கொஞ்சமா எடுத்துட்டு அப்டியே முடி முடிப்பு மணிப் போ ட்டு முடி போட்ற மாரி அந்த மாரி பண்ணு அந்த மாரி யா
ஆஹ் அது நல்லா அதுவு ஓரளவுக்கு இதா இருக்கு
ஆமா ஆமா அதுவு நல்ல ஐடியா தா அது உங்க சேரில ரஃப்பு ரஸ் சைஸ்ஸுல சேரி வச்சிருப்பிங்கள அந்த மாரி சேரில அந்த மாரி சேரில ட்ரை பண்ணங்களெ சூப்பரா வரு அது கூட இங்கெலா மெயின்ல ஆமா இங்க இந்த கல்யாணொ சேரி ட்டு சேரி எலா எடுக்கறாங்கல அவங்ககிட்டயே அங்க கடையிலயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு அறுபறு வெயிட் பண்ணாங்கனா அவங்களே கட கடன்னு சு சுங்கு எடுத்துட்டு அந்த துணி உ இது எடுத்துட்டு அப்டியே மணிப்போட்டு சுங்கு மாரி முடி போட்டு குடுக்குறாங்க சூப்பரா ஆஹ் அந்த மாரில்லாங்கூட பண்லா ட்ரை பண்லா இப்பல்லா ஏன்னா ட்ரெண்டா இருக்கா எல்லா கேக்குறாங்க யார்னா பண்ணுவாங்களா டீன்ட்டு கேக்கறாங்க அந்த மாரி ட்ரை பண்ணுங்க உம்
இப்பயே கடையில பொய் கேட்கணுன் சொல்றிங்ளா
ஆமா கடையிலே கேளுங்க கேட்டிங்கனா கூட சொல்லுவாங்க ஆமா கடைல பொய் கேட்லனா கூட நம்ம வீட்ல இருக்கா ஆமா நம்ம வீட்ல இருக்கவங்ககிட்ட ஃப்ரெண்டு கிட் க அவங்ககிட்ட சொல்லின்னு சொன்னிங்னாவே அவங்களே பண்ணுவாங்க ய ஒரு ரெண்டு மூண் சேரி கொஞ்சொ ஃப்ரீயா போட்டு குடுங்க அதுக்கப்பறமா டெல்லு கொஞ்சொ காசுகப்பா அப்டி சொல்லுங்க அந்த மாரி கொஞ்சொ கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நீங்க ட்ரை பண்ணிங்ன்னா வரு உங்ளுக்கு ஆட்டோமேட்டிக்கா
சரிங்க தோழி
உம் பாருங்க வேற எதனா உங்ளுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்
சரிங்க கண்டிப்பா சொன்னா கண்டிப்பா நா சொல்றேன்
உம் உம்
இன்னொருத்தங் கூட யாரோ அ கூட பே ஒயர்கூட அனுப்பிச்சாங்களா ஆ அவுங்களுமே சொன்னாங்க அந்த வேல நீங்க புரியல அப்டின்னா யூடியூப்ல எல்லாம் போட்டு பாருங்க அந்த அடி போறது இதெல்லாம் வ உங்களுக்கு சரி ப்ச்
அ எங்க சித்தி கூட கூட பின்னுவாங்க ஆஹ் எங்க சித்தி கூட பண்ணுவாங்க கூடெல்லாம்
ஆஹ் பண்ணி கூட ஆஹ் நீங்க வந்து வெளில இப்ப நூறு ரூபாய் குடுக்குறாங்கன்னா நீங்க ஒரு எழுபது ரூபாய் அந்த மாரி குடுங்க ப்ச் அந்த மாரி குடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏன்னா பர்ஸ்ட் எடுத்ததுமே எல்லாருக்கும் வந்துராது ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்டு சர்க்கிள்அ உங்க ஃபேமிலிலயெலாம் அது டலாம் அ சொன்னாங்க அதுவும் நல்ல ஐடியா தான் அதான் நம்மளுக்கு எதுவுமே கைதொழில் தெரியாதனால நம்ம இருக்குது மத்தபடி தெரிஞ்சுகிட்டோம் அப்டின்னா நம்ம எல்லா யாகிபண்லாம்
உம்
அதாவது வருமானம் தானே நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு வருமானம் தானே
ஆமா ஆமா உம் சின்ன சின்ன வேலதான் எதாவது செஞ்சாவே போதும்
கூட ஒயர் கூடஎல்லாமே அவங்க வந்து இந்த இது சொன்னாங்க சொன்னாங்க அந்த நாடா மாரி வருல பார்சல்லாம் கட்டி வருதுல பெரிய பெரிய பார்சல்லாம் நாடா கூட மாதிரி பிளாஸ்டிக் மாரி
ஓ நீட் நீட்டா ஒரு மாரி பெல்ட் பரிவறுமே
ஆ பெல்ட் பெல்ட் அந்த அததா சொன்னாங்க அவுங்க அது பின்றாங்ளா அது ஈஸியா உங்களுக்கு இத விட அது ரொம்ப செரி நீங்க எனதாது யூடியூப்ல போட்டு பாத்துட்டு அது மாரி பண்ணுங்க அவுங்க பண்ணீட்ருக்காங்களா அது மாரி கூட பண்ணுங்க அப்டின்னு கூட சொன்னாங்க நா சொன்னே நீங்களே ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாரி ஆரம்பிங்க நா வந்து ஜாயின் பண்ணிக்கிறே வந்து அப்டீன் கூட சொல்லிட்ருந்தே கண்டிப்பா நா ட்ரை பண்றே நீங்க சொன்னதுக்கப்பறொதா எனக்கு அந்த ஐடியா தோணுது அப்டீன் சொன்னாங்க அவுங்க அது அது பண்லாந்தானே கைல தெரியல அப்டிங்கிறப்ப தெரி்ஞ்சது இப்ப எல்லாருமே எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தானே போகு
ஆமா ஆமா அதாது ஒருத்தர் பண்ணா சோம்பேறி தனோ வந்துரு ஒருத்தர ஒருத்தரா பண்ணா சோம்பேதனொ வரு ஐ இப்பொ நம்ம சப்போட்டுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கனா ஏ ஏய் பண்லா வாப்பா அப்டினா செரி வாப்பா போலா அப்டின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்ய நம்ளுக்கு ஒன்னு வருவானம் பட் ம் ம் அதெல்லா கொஞ்சோ நல்லதாதா இருக்கு செய்யதுன்னா
வேறது மத்தது எடுத்து நம் முதலீடு போட்டு நம்ம அந்த அளவுக்ல்லா பண்றளவுக்லா நம்மட்ட அமௌண்ட் இருக்காது அப்டிங்கற விஷ்த்துல இது ஈத் இதெல்லா வந்து அந்த அளவுக்லா உங்ளுக்கு வராதுல்ல ஆகாதுல்ல ஆ இத கொஞ்சொ கத்துக்கிட்டு வந்தா கொஞ்சொ இதாருக்கு பாக்கலா இதெல்லா நம்ம வந்து டாஸ்க்லா முடிச்சிட்டுஇருக்கோ பாக்கலா அந்த மாரி எதாது டைம் கிடச்சின்னா நம்ம அது மாரி யூடியூப்ல போய் பாத்து கண்டிப்பா ட்ரை பண்ணலான் தா இருக்கே பாப்பொ ஆண்டவ கைகுடுக்கட்டு
நம்ம எல்லா ட்ரை பண்ணா ஆ
ஆமா எவ்ளோ பேரு ஏதெதோ பண்றாங்க பண்ணி பாக்கணு ட்ரை பண்ணி பாக்கணு ஆமாம்மா ஆமா சொல்ற மாரியே ஆமா வெள்ல நூறுபா குடுக்கறதுக்கு நம்ம அம்பதுருபாய்க்கு குடுத்தாலு கண்டிப்பா வாங்குவாங்
மை எங்கம்மா அப்டி சொல்லிட்ருப்பாங்க அம்மா ஆஹ் ஏதாச்சு கொஞ்சொ காசு எதுனா வந்துச்னா பொயிட்டு வண்ணாரபேட்ல பொயிட்டு அந்த லாட்டா நைட்டீ வி பாவாட ஜாக்கெட்டு அதெல்லா வாய்ங்க்கோங்க வாங்கிட்டு சேஸ் பண்ணுங்க
வந்து கம்மியா இருக்குமா
ஆஹ் கம்மியாருக்கு அது உங்க உங்கசா உ ஃபெண்ட்ஸுக்கே உங்க லெடீஸுக்கு இந்த மாரி அக்கம் பக்கத்துலருக்கவங்களுக்கு தாங்கனா அந்த மாரிருக்றவங்களுக்குலா குடுத்து கொஞ்சொ சேல்ஸ் பண்ணுங்க இக்கோவ எவ்வளோ ப நாங்களா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருக்கோ கூட்டுட்டு போனாங்க
செரி ச அது பண்லா நம்ம கொஞ்சொ மொதலீடு போட்டு பண்றப்போ அதுல வந்து நம்மள்க் வந்து அ காஸ் போட்டு பண்ணணு ஒன்னு ரெண்டாவது வந்து நமக் வந்து அ நம்ம இப்ப நம்ம லயன்லயோ இல்ல ரிவைஸ் கன்லையோ இல்ல வந்து நம்ம வந்து குடுத்துட்டோ அப்டினா திரும்ப இந்த வந்து டக்குனு உடனே கையில காசு கடைலனா காசு குடுத்து வாங்கலாம் நம்ம கிட்ட அவங்க காசு குடுத்து வாங்குவாங்க லா கொஞ்சொ நா அப்றொ தர்றே நாளைக்கு வர்ரே ஆஹ் அப்றொ தர்றே அப்டிம்பாங்க நம்ம ஒரு டைத்துக்கு ரெண்டு டையொ நம்ம அழுத்தி கேக்கவு முடியாது த அதெல்லாருக்
உம்
பாத் அதெல்லா யோசிக்ற மாரி இருக்கு நா எல்லாருமே கரெக்டா இருப்பாங்க சொல்ல முடியாது நம்மளுக்கு அதுல வர லாபொ வந்து இப்ப பத்து நைட்டி வித்தோனா ஒரு நைட்டிதா நம்ளுக்கு லாபமாருக்கு அதயிதயு அவுங்க வந்து அ அந்த அந்தளாவுத்தினு அவுங்க வந்து லேட்டா குடுக்குறாங்க அப்படின்னா அது நமக்கு அதுலலா பமே இல்லையே அதுல்லாம இப்ப எல்லாமே ஆன்லைன் பிஸ்
ஆமா எல்லாமே ஆன்லைன்லதான் இருக்
கைலயே இப்ப யாரும் காசு வச்சிருக்க மாட்டன்றாங்க ஆஹ ச தோழி
ஹ் செரி ஓகே ஓகே மிக்க மகிழ்ச்சி
ரொம்ப